ஒ ஹலோ
ஹலோ சொல்லுமா
கேக்குதா அண்ணி
ஆ கேக்குதுமா
உம் எப்டி இர்கிங்க
நல்லா இர்க்கேமா நீங்க எப்டி இருகீங்க பாப்பா எப்டி இருக்காங்க
உம் நல்லா இருக்கா பையனு நல்லா இரு கா ஸ்கூலுக்கு போயிட்டா பையே
பொண்ணு எத்தனாவ் கிளாஸு
பொண்ணு இப்பதா ரெண்ர வயசு இப்ப ஆகஸ்ட் வந்த மூனு
ப்ரீ கே ஜி போட்ருப்பீங்க
நீ கொத் போகுல சேரி பொறுமயா எல் கே ஜி டைரக்டா போட்டுக்லா ஆ ஒன்னு ரெண்டு வெரல் கை சூப்பீட்டே இருக்குறாளா அதனால எனக்கு ஸ்கூல்ல போயிட்டு அது பழக்கத்துல மாத்தறது குல்லி கஷ்டமாயிடு அப்பறோ மம்மி மம்மி சொல்லி சு கிட்டே வருது அதனால ஒண ஒ போட்டுக்கலா நம்பலா அப்டியே வேலக் போயிட்லா அப்டின் யோசிருக்கே அண்ணி
ஓகே ஓகேம்மா
உம் எப்டி இருகிங் உம் சாப்டச் கால்ல டிபன் முடிஞ்சது மதியான என்ன ஸ்பெசல் ஒங்க வீட்ல
நா இங்க குருமா செஞ்சுட்ருக்கேங்கம்மா
சூப்பரு
நீங்க என்னா செய்றீங்க என்னா ஸ்பெஷல்
இல்ல இல்ல கீர பொன்னாங்கண்ணி கீர வாங்னாங்க இல்லனா பொன்னாங்கண்ணி கீர பண்ணீட்டு முட்ட ஃப்ரை பண்ணிக்லான் வெய்ட் பண்றே
அதுவு நல்லதா இருக்கு அது வந்து மம் மம்மி வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கு கீர போழமனா இந்த மத்த எழுத வச்சி தப்பண்ணி அந்த தோசை கொண்ணமன வப்பை எல்லாம் வெஊச்சி மிளகட்ட மச்சி மட்டன் போட்டுட்டு அதை
எல்லோ கீழ படுற மாரி திருப்பி வச்சுட்டு கொஞ்ச நேரோ
னாரும் பிரைய் பண்ணி விட்டுட்டு கீரைக்கி தொட்டு சாப்டா சூப்பரா இருக்கும் ஆமா டேஸ்ட்டா இருக்கும் ம் குருமா ஒயிட் சுண்டலா இல்ல பிரவுன் மூக்கட்லயா எப்டி அதான் ஆவ் ஒயிட் சுண்டல் தாம்மா வெள்ள சுண்டல் தான் போட்ருக்கே ஆ ரைஸு நல்லா இருக்குந்தம்மா அது அதுகப் அப்றோம் வந்து முட்ட இது அதே மாரிதான் ஆம்லேட் பண்ணிட்டு உனக்கு அப்பளோம் வறுத்து வச்சட்டனா சாப்டுருவாங்க அதனால நா அந்த ஒயிட் சுண்டல் வந்து வெறு சப்பாத்திக்கு பூரிக்குதான் செய்வேன் ரைஸுக்கு சாப்டதுல்ல ரைஸுக்கு சாப்டதுல்ல ஓகே நல்லாருக்குமா அ நீ நெறய காய் எல்லாம் போட்டு அந் பண்ணினா நல்லாருக்கும் ஆ ம் கேரட் ட அதுக்கப்றோ வந்து கத்தரிக்கா உருளக்கெழங்கு என்ன இருக்கோ அத அப்டியே போட்டு ஆட் பண்ணாலே உனக்கு சூப்பராருக்கும்
ஓஹோ நா வெறும் ஒயிட் குருமா வச்சிருக்கே அந்த வயிட்டுது
கூடி போட்டு இல்லன்னா பிரௌன் சில்லி போட்டு வெறும் குரும்மா மட்டும் வச்சிருக்கேன் காய்லா எதும் போடாம அவுங்க அண்ணனுக்கு வந்து நெய் ரைஸ் தான் ரொம்ப புடிக்கும் அதான் சாப்டுவாரு கீ கீ ரைஸ் அதயா ஆமா கீ ரைஸ் தான் அதுல வந்து நம்ப கிரேவி மாரி ஏதாவது செஞ்சு வச்சிட்டோம் சிக்கன் கிரேவிலாம் இன்னும் அதிகமா சாப்ட ஆரம்ச்சுருவாரு ஆ அது செமயாருக்கும் ஆமா அந்த கீ ரைஸ் சிக்கன் கிரேவி இருந்தா அல்டிமேட் அதுக்கப்றோ ஃபிஷ் வறுத்து வச்சிடோன்னு வச்சுக்கயேன் சூப்பரா சாப்டுருவாங்க ஃபிஷ் இருந்தா போதும் வீட்ல
பரவால த
அவரும் சேட்டடே சண்டே தான வராரு அதுனால சாட்டே சண்டே அவருக்கு தொட்டுக்க அவரே சமச்சீப்பாரு அப்டியா சூப்பர்மா நல்ல விஷயோ
உம் பிரியாணி எல்லா அல்லிமேட்டா செய்வாங்க அதனால அவுங்க கிச்சனுக்குள்ள போனா கம்பல்சரி பிரியாணியா தா இருக்கு வெஜ்ஜூ அவ்வளவா செய்ய மாட்டாங்கா நான்வெஜ் பிரியாணியா இருக்கு ஓ இல்ல ஆட்டு இது என்னது இ ஆட்டு பாயாவ இருக்கட்டு அவுங்க எப்பயாவது செய்வாங்க அப்புறமா அந்த ஈரல் பைய் அப்றோ வேற என்ன மட்டன் கொழம்பு நாட்டுக்கோழி கொழம்பு இது எல்லா அவுங்க செய்வாங்க
நாட்டுக்கோழி கொழம்ப எல்லா சா ங்களா நீங்க
ஆ இங்க வந்து சாப்ட ஆரம்பிச்ட்டே
பரவாலம்மா அண்ணனுக்கு புடிக்கு உங்க அண்ணனுக்கு அந்த நா அ அதுல்லதா பிரியாணி செஞ்சு குடு குடுக்க ஆரம்பிச்சிருக்கே மாட்டுக்கறி பிரியாணி ஆமா
உம் நாங்க அத வந்து இங்க வந்து இங்க வந்து அதுக்கு பே சொல்லகூடாது அப்டின்றதுனால அதுக்கு பேரு ஆப்ரஹாம்
ஓகே
அதனால ஆப்ரகாம் சா செய்யறீங்களா அப்டின்னுட்டு பிரியாணி செஞ்சது கெடயாது கொழம்புடிச்சிருக்கே
அது பிரச்சனை இல்லம அது நல்லாதா இருக்கு கொஞ்ச ஹெல்த்தியு கூட அது
ஆமா எ வாய்ஸ் கிளியரா கேக்குதா அண்ணி எனக்கு டபுள் டபுளா கேக்குது
கேக்குதுமா என்ன
எ வாய்ஸ் கிளியரா இருக்கா இல்ல லோவா இருக்கா எனக்கு டபுள் டபுளா கேக்குற மாரி இருக்கு
ஓ வாய்ஸ் எனக்கு கேக்குதுமா நல்லதா கேக்குது
ப்புறோ அப்பிடிங்களா ஓகே அன்னி ஓகே அன்னி அது பிரியாணி எப்பிடி செய்வீங்க நார்மல் சிக்கன் பிரியாணி செய்ற மாரி செய்ஞ்சுருவீங்களா
ஆஹ்
எனக்கு உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது
க்கரங்